ஆஹ் கேக்குதுங்களா சிஸ்டர் பேச
ஆஹ் கேக்குது கேக்குது சொல்லுங்க
அஹ் நல்லா இருக்கீங்களா
நீங்க
ஆஹ் நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க
சேரிங்க சேரிங்க ஆஹ் எங்க வீட்லயுமே எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாரு என்ன பண்றாங்க
எல்லாரு தம்பி கெளம்பி போயிட்டாங்க அவுங்க தூங்கிட்டு இருக்காங்க உங்க வீட்ல
ஆஹ் எங்க வீட்டுலயுமே அவர் தூங்கிட்டு இருக்காரு சிஸ்டர் தம்பி தூங்கிட்டு இருக்கா நா இப்பதா நா இப்பதா டீ வச்சிருந்த நானு அனால என்ன குடிச்ட்டு அப்டே லைட்டா வெங்காயோ பூண்டெல்லா உரிக்கலான்னு சொல்லி உரிச்சிட்டு இருக்கே
சேரி சேரி சேரி சேரி ஓகே ஓகே
உம் சாப்ட்டிங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சுங்க
கே சிஸ்டர்
சொல்லுங்க என்ன பூண்டு என்ன உரிச்சு என்ன செய்ய போறீங்க
அதா சிஸ்டர் இந்தாஹ் அரிசி பருப்பு சாதோ பருப்பு சாதம்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா எப்டி செய்வீங்க நீங்க
சிவின் பாரத்தீங்னா சிஸ்டர் இது பூண்டு வெங்காயோல்லா கொஞ்சோ சின்ன வெங்காயந்தா நா போடுவே நானு அ அப்டியே முழுசா நீங்க வந்து உறிச்சு வச்சுக்கோங்க முழுசா உறிச்சு வச்சி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோ குக்கர்ல வந்து எண்ணெ விட்டுக்கோங்க எண்ண விட்ல சில பேரு பாத்திங்க நெய்யுமே அதோட சேந்து கலந்து விட் டுக்கிறாங்க அத விட்டுட்டு கொஞ்சமா வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு நா கொஞ்சோ ஜீரகோ போடுவே சிஸ்டர் நானு ஜீரகோ போட்டு அதோடையே பொரிஞ்சதுக்கப்றோ பாத்தீங்னா வந்துட்டு கருவேப்புல போட்ருவே நானு உங்குளுக்கு வேணூ அப்டினா வர மெளக் கா கூட நீங்க போட்டுக்லா நா வந்து வர மெளகா தூள் போடுவே நானு வர மெளகாய போட மாட்டே ஆனா வரமிளகா தூள் போறனால கருவேப்பில போட்டதுக்கப்றோ இந்த நம்ம உறிச்சு வச்சிருக்கோல சின்ன வெங்காயோ பூண்டு இருக்குல சகோதரி அது அப்டியே அதுலயே போட்டு எண்ணெய்லே நல்லா வணக்கி விட்ருவே நானு நல்லா வணங்குனதுக்கப்றோ தக்காளி பாத்தீங்னா ரெண்டுலருந்து மூணு தக்காளி நா போட்டுப்பே நானு அ தக்காளியு போட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அந்த தக்காளியு நல்லா வணக்க விட்ருவே வணங்குனதுக்கப்புறோ பாத்தீங்னா உங்குளுக் காரத்துக்கேத்த மாரி மிளகாத் தூள் போடுவே ந மெளகா தூள் துளியுண்டு சாம்பார் தூள் துளியுண்டு மஞ்சத் தூள் இத மூணியு போட்டு உப்பு கொஞ்சோ போட்டுப்பு உப்பு போட்டு கொஞ்சமா பெருங்காய்ம் போட்டுப்பே சிஸ்டர் நானு பெருங்காயம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த தக்காளி வேகுற அளவு நல்லா வந்து தண்ணி கொஞ்சமா ஒரு அர டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வணக்கி விட்ருவே நானு
ம் ம்
கி விட்டுட்டு நல்லா அது கொழைய வணங்கி வந்ததுக்கப்புறம் பாத்தீங்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து சில பேர் பாத்தீங்னா பாரு இந்த பருப்பு சாதோ பாத்தீங்னா கொழைய வெப்பாங்க சில பேர் பாத்தீங்னா நா வந்து கொஞ்சே உதிரி உதிரியா தா வெப்பே நானு அப்பதா எனக் புடிக்கும்னு நா வந்து கொஞ்சோ நமக் பருப்புக் வந்து கணக்கு வெக்ககூடாது அரிசிக்குதா நம்ம கணக்கு வச்சி தண்ணி ஊத்துணு அப்டின் சொல்லுவாங்க நா ஒன்னுக்கு ரெண்டு டம்ளர் ந தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கப்புற அரிசி அள்ளி பரு எல்லா கலஞ்சி அள்ளி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வுட்டுட்டு நா ஆஃப் பண்ணிருவே சிஸ்டர் நானு
ஓ அப்பிடியா செரி செரி பருப்பு எவ்ள எடுப்பீங்க அந்தளவுலா இல்ல
அப்டில்லங்க சிஸ்டர் இப்ப நம்ம ஒரு ஒரு டம்ளர் எடுக்குமு ஒரு அர பருப்பு எடுத்தீங்னா போது சில பேர் பாத்தீங்னா ஒன்னுக்கு ஒன்னு ஈக்குவலா எடு நீங்க ரொம்ப பருப்பு எடுக்கல அதுல சாப்பாட்ல ரொம்ப பருப்பு இருக்க மாரியே இருக்
ஆமா ஆமா ஆமா எனக்கு அர டம்ள அந்த மாரி அர இது போட்டாலு எனக்கு அப்டிதா இருக்கு பருப்பு தா என்னமோ இதா இருக்கிற மாரி இருக்கு எனக்கு ஆ ஆ
நீங்க எப்டி சில பேர் பாத்தீங்னா புளியெல்லா ஊத்தி
இல்லங்க நால்லா புளி எல்லா ஊத்த மாட்டே நீங்க சொன்ன ப்ரொசீஜர்லா செய்வே அந்த பூண்டு வந்து இடிச்சி போட்டுக்குவே எண்ணி ஊத்தி கடுகு போட்டு சீரகம் போட் ட்டு ஆ கருவேப்பில வர மொளகா சின்ன வெங்காயோ பூண்டு வந்து தட்டி போட்டுக்குவே போட்டு வணக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு பெருங்காயத்தூளு போட்டு வணக்கிட்டு உப்பு போட்டுக்குவே உப்பு மஞ்சதூளு போட்டு நல்லா ஓ இது இது தக்காளி நல்லா கொழைவான வரத்து எவ்ளோ தண்ணி வேணுமோ அவ்ளோ தண்ணி ரொம்ப ப்ரொசீஜர் எல்லா இல்ல எவ்ளவ தண்ணி வேணுமோ அவ்ள தண்ணிய ஊத்தி அரிசி பருப்பு போட்டு விசில் மூண் நால் விசில் விட்டு கொஞ்சோ கொஞ்சோ கொழைவாதா எடுப்பே நானு ஆ விசில் விட்டு எடுத்துடுவே வெ மேல வேண்னா கீ ஊத்திக்குவே அந்த தாளிக்குமோது கீ ஊத்த மாட்டே மேல வேண்னா கீ ஊத்திக்குவோ ஏனா கீ பிடிக்காத எங்க வீட்ல கொஞ்சோ எங்களுக் எனக்கூ ஏந்தம்பிக்கு ம க ஏம்பையனுக் மட்டுந்தா சோ அவுங் அந் நாங்க ரெண்டு பேர் மட்டு வ சா சாப்பாடு போட்டு அது மேலே நீ ஊத்தி சாப்டுவோ
ஆமா நெறய அத்ல கொஞ்ச நீங்க கீ ஊத்தி சாப்டும்போது கொஞ்ச நல்லா வாசமு கொஞ்சோ ஒங்களுக்கு நல்லா இருக்கூ கோ ஏன்னா பருப்புக்கும் போது தால் ரைஸ்சுங்கும் போது கொஞ்ச இந்த கீலா அதிக சேத்துங்கிடம்போது ரொம்ப நல்லது இதுல பருப்பு பருப்புங்கிறது ப்ரோடின்னோட சேர்ந்தது தானே ஆனா ரொம்ப நல்லது அப்டின் சொல்றாங்க நீங்க நெய்யெல்லா சிஸ் வீ்ட்ல காச்சுவீங்ளா இல்ல வெளியே எங்கயாது கடையில வாங்குவிங்களா
வீட்லதா காச்சுவ எப் எப்பவாவ்து ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஒரு டைம்மு இந்த வெண்ணெ வந்து கொஞ்சோ அதிகமா சீக்ர சேரா ம போய்ச்சுன்னா எப்பவாவ்து ஒரு கால் இல்லாதப்ப மட்டு ஒரு கால் லிட்ரு மட்டு வாங்கி கிக்குவ எக்ஸ்ட்ரா இல்லாட்டி மேக்சிமோ அரலிட் ட்ரு காச்சிருவ மோ ஒரு ஒன்ற மாசத்துக்கு ஒரு டைம் அர லிட்ரு காய்ச்சிருவே
ஓ நெய்ய நீங்க வந்து எப்டி சகோதரி நீங்க வீட்ல எடுப்பீங்க பாலாடை எல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அத அப்டியே எப்டி எடுப்பீங்க நீங்க கொஞ்ச சொல்றீங்ளா நா எனக்கூ நெய் இருக்கு
தயிரா ஊத்தி வச்சிருவே நானு எங்க வீட்ல டாகு இருக்கு இல்லியா அதனால எங்ளுக்கு காஃபிக்கு போக ஒன் லிட்டர் வாங்குவோ ஒன் லிட்ரு வாங்கிட்டு காஃபி வந்துட்டு மார்னிங் நாங் குடிக்க மாட்ட அவருக்கு அப்ற ஈவ்னிங்கு ஈவ்னிங் மட்டுதா நா காஃபி குடிப்ப எங்க ரெண்டு பேத்துக்கு மொத்தம் மூணு டம்ளர் தண் தா இது எடுத்துடுவ பால் எடுத்துடுவ எங்ளு காஃபிக்கு மிச்சத்தெல்லாம் எப்பவுமே தயிர் ஊத்தி வச்சிருவே தயிர் ஊத்தி வச்சன்னா அடுத்த நாள் காலையில மேல அந்த ஆட கட்டி இருக்கூ நா அப்
ஒ அந்த பால்லரு இந்த நீங்க இந்த தயிர்ல இருக்க வெண்ணய அப்டியே எடுத்து பண்ணுவீங்ளா
ஆ ஆமா ஆமா எனக்கு பாலுக்கு அதெல்லா எடுத்து வராது அப்றோம் அதய ஃபிரிட்ஜ்ல வச்சிருவ ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டா உன்னு கொஞ்ச நல்லா கெட்டியாயிரு பியைய அத காலையிலயே அப்போ காலையிலயே வந்து நம்மோ நைட்டு ஊத்தி வச்சு ஒரை ஊத்தி வச்சு காலையில அந்த தயிர் எடுத்து அப்பவே வ அந்த மேல்ருக்கிற ஆடை எடுத்தம்னா அது கரெக்டா வ வராது அதுவே ஃப்ரீ ஃபீரீசர்கு பிரிட்ஜுக்குள்ள வச் வச்சுட்டு ஒரு ஈவ்னிங் அந்த மாரி வந்துட்டு மேலேந்து எடுத்தனா அப்டியே கெட்டியா வந்துடு எடுத்து வந்து அதை ஸ்டோர் பண்ணிட்டே ஃப்ரீசர்க்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டே வருவ ஒரு ஒன்ற மாசத்துக்கு அதுக்கப்பறம் மறுவட்டி மிக்சில போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஆக்சுலி எங்க வீட்டுக்காரு அடிச்சா அப்டி வரு அடிச்சா டேஸ்டே போயிரு அப்டின் சொல்லிட்டு அ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாரு அவர் அந்த மிஷின் சம்திங் ஏதோ வாங்கிவச்ட்டு இருக்காரு அந்த இது அடிக்கிறது பீட்டர் வாங்கி வச்சிருக்காரு அதுல அவரே அடிச்சு தருவாரு நானே அடிச்சுத்தரேன் நீ மிக்சியில இது அடிக்கிறதுனால ஆ வந்துரு ஆ மிக்சியில அடிக்கிறதுனால நீ இதான் டேஸ்ட் போகுது அப்டின் சொல்லிட்டு அதுல அடிச்சு தருவாரு இல்லாட்டி ஒவ்வொரு டைமு ஆ அவரு அவர்கு கவனிக்காது டைத்ல நா மிக்சில போட்டு அடிச்சன்னா அது டூ மினிட்ஸ்லயே ஆயிரு கொஞ்ச கொஞ்ச தண்ணி ஊத்திக்கோணு அப்டியே போட்டு அந்த வெண்ணய அப்டியே எடுத்து போடக்கூடாது கூலி
கொஞ்ச கொஞ்சமா தண்ணி ஊத்
ஃபிரிஜ்ல இருந்துதான எடுத்து வைக்கிறோ அதனால கூலிங்காவே இருக்கூ கொஞ்சமா தண்ணி மட்டு ஊத்தி அடிச்சம்னா ஒரு டூ மினிட்ஸ்லே நல்லா வெண்ண அ வந்துரு அப்பற எடுத்து அதையு ஸ்டோர் பண்ணிப்போ ஒரு டைம் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிப்போ அப்பப்ப எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்ட்டு எப்போ ஒரு நாலு அஞ்சு கட்டி நல்லா வருதோ பெரிய வட சட்டி வெச் சு அதய அதுக்குள்ள போட்டு வாஸ் பண்ணி வச்சு வாஸ் பண்ணிதா அப்பவே எடுக்கும்போதே நா வாஸ்ப் பண்ணிதா வைப்பே கில அடிக்கும் போது எடுத்து வப்பேல்ல அப்பவே ரெண்டு தண்ணியில போட்டுதா எடுத்து து ஃப்ரி பிரட்ஜுக்குள்ள வச்சிடுவ அப்பற ஒரு நாலு அஞ்சு கட்டி ஆனவரப்பு எடுத் து வட சட்டியில பெரிய வட சட்டியா வச்சு அதுக்குள்ள போட்டு ஹை ஃபிளேம்ல வச்சிருவ ஒவ்வொருத்தரு சொல்வாங்க லோ ஃபிளேம்ல வெக்கோணு அப்டின்
இல்லல்ல ஃபஸ்ட் வந்து நீங்க கொஞ்ச ஹை ஃபிளேம்ல தா வச்சுக்ணூ அதுக்கப்பறோ கொஞ்சோ நல்லா வந்து நெய் செவக்கற டைம் வரும்போது கொஞ்சோ அடுப்ப கொஞ்சோ கம்மி ஏன்னா அது வந்து பொங்கி பொங்கி வந்து கீழ வளஞ்சுரும்
ஓ அதனால தா நா பெருசா வச்சுக்குவே பெருசா வைக்கிறதுனால எனக்கு வளிய வளிஞ்சு இது இல்ல அந்த கரண்டி ஒண்ணு உள்ளயே அப்டியே வச்சிருவே அதனால வளஞ்சதே இல்ல நல்லா நா ஹை ஃப்ளேம்லயே வ ச்சு நல்லா இது எனக்கு வந்துரும் நல்ல கொதி வர மாரி இருக்கும் போது முருங்க எலப் ப போட்டு போட்டனா அப்டியே இது பாயில் ஆகு நல்லா இந்த பொரியிற மர கடுகு போட்டா எப்டி பொறியும் அந்த மாரி பொறியிர மார ஆஹ் அதுதா பொறியிர மார வந்தோன்னே ஏ ஆஃப் பண்ணிருவே ஆஃப் பண்ணி ட்டு அத நல்லா ஆற வச்சு வர்ரப்ப எடுத்து வடிக்கட்டி வச்சுக்குவே
நீங்க சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க நீங்க இந்த மாரி கட்டி கட்டியா நீங்க கழுவி கழுவி ஒவ்வொன்னா ஸ்டோர் பண்றது கம்முனு ஒரு நாலஞ்சு பாக்ஸ் சேந்ததுக்கு அப்புறோ ஒட்டுக்கா நீங்க கழுவி அந்த வெண்ணய மிக்சில போட்டு வெண்ணய எடுத்து அதுக்கப்புறோ உடனே கச்சுக்கலால எதுக்கு நா எடுத்து மிக்சில ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குறீங்க உம்
எப்டி சொல்றீங்க மொத்தமா எப்டி இருந்தாலூம் ஃப்ரிட்ஜ்ல தான ஸ்டோர் பண்ண போறீங்க எனக் ஃப்ரீசரு கொஞ்சோ சின்ன அ இது நார்மல் இதுதா ஃப்ரிட்ஜ் தா ஒரு மூணு ட்ரே கீழ ஒரு இந்த ட்ரே தா பெருசா இருக்காது அதனால அதுல ஃப்ரீசருக்குள்ள ஒரு ஒன்னு ஒன்னு ரெண்டு தா வைக்க முடியும் மேக் சிமம் ரெண்டு சேர்ற வரைக்கும் வச்சிருப்பே ரெண்டு சேர்ற வரைக்கும் வச்சு அப்றோ அதுலயும் ஒரு மூணு மூணு கட்டி வந்துரும் எனக்கு அப்புறோ மறுபடியும் அதையும் எடுத்து ஃப்ரீசர்க்குள்ள போட்டுருவேன்
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் நான என்ன பண்ணுவேனா பாலாடா இருக்குல்ல
அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு மிக்சிக்கும் இதா ரெஸ்ட் குடுக்குற மாரி இருக்காது சோ எப்ப எப்ப டைம் கெடைக்குமோ அப்ப நா எடுத்து வச்சிருவே எனக்கு எ எப்போ கம்ஃபர்டபிள் ஒரு வந்துட்டு எப்புடி எப்டி சொல்றது ஒவ்வொர் டைம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து கம்ஃபர்டபிளா இருக்கும் ஆ ஏ ஒரு வேல முடிக்கனு அப்டின்னு இன்னைக்கி இந்த வேல எல்லா முடிச்சிருன்னு அப்பதா நம் நா ஃப்ரீயா இருப்போ அப்டின் சொல்லிட்டு டக்டக் டக்குன்னு ஒரே முட்டுக்கு செஞ்சிருவே ம மா அதாவது கொஞ்சோ கொஞ்சோ அந்த மாரில்லா செய்யமாட்டே நி நிறுத்தி நிதானமா அந்த மாரில்லா செய்யமாட்டே டக்குன்னு ஒரு வேல முடிக்கணும்னா எல்லா வேலயும் முடிச்சுட்டு உக்காந்துக்கணு அப்டின்னு நினைப்பே
ஆ நா பாத்தீங்கனா சிஸ்டர் நீங்க சொல்ற மாரிதா நா வந்து பாலாட இருக்குல சிஸ்டர் இப்ப நம்ம பால் எங்க வீட்டுக்கு சாயந்தரம் வருங்களா அந்த பால வரும் ஆறு மணிக்கு பாருங்க ஆறு மணிக்கு நா பால் காச்சி வச்சிருவே ஆருனதுக்கப்புறோ ஃப்ரிட்ஜ்ல ஒரு டென்னோக்ளாக் போது ஃப்ரிட்ஜ்ல நா ஸ்டோர் பண்ணுவேங்களா வச்சதுக்கப்புறோ அந்த கின்னஸ் அப்போதிக்கு வந்து மேல வந்து ஆட நல்லா மொத்தமா இருக்கும்ல அத நா வந்து வடிகட்டி வச்சிருவே நானு வடிகட்டி ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ்ல நா போட்டு ஸ்டோர் பண் இல்லாட்டி வந்து பிளாஸ்டிக் கண்டேனர்ல போட்டு நா ஸ்டோர் பண்ணிருவே நானு அத நல்லா ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் அப்ரோ வெளிய எடுத்து வச்சுட்டு இந்த காலைல டைம்லயு ஈவ் னிங் மேல அடிச்சோம்னாதா வெண்ண தெரண்டு வரும் மதிய நேரோ அடிச்சோம்னா வெண் ண்ண வராதுன் சொல்லல காலைல அல்லது சாயந்தரத்துக்கு மேல எடுத்து வச்சு நல்லா நீங்க சொல்ற மாரி மிக்சில கொஞ்சோ கொஞ்சமா போட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்தி நல்லா அடிக்கடிக்க வெண்ண கொஞ்சோ தெரண்டு வருங்ளா உருண்டையா வருங்ளா
சேரி தோழிங்க
எடுத்து தனியா ஒரு பாத்துரத்துல வச்சுட்டு திருப்பி வந்து எவ்ளோ இருக்கோ எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா போட்டு போட்டு அடிச்சு அடிச்சு ச்சு நீங்க சொல்ற மாரி ஒரு உருண்டய நல்லா நாலஞ்சு தடவ நல்லா கழுவிட்டுட்டு அதுக்கப்புறோ அடுப்புல வச்சு நீங்க சொல்ற அதே மெத்தட்ல தான் நானும் ஃபாலோ பண்ணுவே நீங்க வந்து தயிர்ல இருந்து எடுப்பீங்க போல நா வந்து பால பால காய வெச்சி அந்த ஆடையில இருந்து நா வெண்ணெய எடுப்பே சகோதரி இப்படி தா அம்மா எ
அப்ப மா அந்த நம்ம அந்த பால்ல இருந்து எடுக்கும் போது நம் நம்ளுக்கு எல்லாமே கெடைக்கிற மாரி இருக்காது நா பாத்திருக்கே ஒவ் ஒரு ஒரு டைம் ஏதோ சம்திங் இது எடுத்தே சும்மா லைட்டா தா வருது அந்த அளவுக்கு நெறைய இருக் க்குற மாரி நம்மளுக் தெரில இதுவே வந்துட்டு எனக்கு தயிர்ல எடுக்கும் போது வந்து நெறைய இருக்குற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது
ஓ அப்டிங்களா சேரி சே ஒவ்வொருத்தவங்கக்கு ஒவ்வொரு மாரி எனக்கு வந்து தயிர் அப்டிங்கும் போது நாங்க வந்து தயிர் அதிகோ நாங்க எ ஏன்ன நாங்க வந்து
ஏன்னா அ ப பசும்பால் தா நா அ பசும்பால் தா என் என்னன்னா அது நானு வந்து இப்போ காஃபி வெக்கிறேன்னா அந்த ஆடைய ஊதி உட்டு அந்த வெறு அந்த பால் மட்டு எடுக்குறேன்ல அப்பவுமே அந்த அ சின்ன சின்னதா இதுல இருக்கறதெல்லா வந்துரு எப்படியோ நம்ம குடிக்கிறக்கு வந்துரும் சோ இந்த இதுவே தயிர்ல ஊத்தும் போது அப்டி வ வரமாட்டிகிது ஏன்னா எல்லா கெட்டி ஆயிக்கிதா நல்லா சோ வந்துட்டு அந்த வெண்ண வந்துட்டு நம்மளுக்கு நெறைய கெடைக்கிற மாரி ஃபீல் ஆகுது
நா என்ன பண்ணுவேன்னா சிஸ்டர் நா வந்துட்டு பால் என்ன நா பண்ணுவே டீ வெக் டீ ஃபஸ்ட் ப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்ததுக்கு அப்றோ ஒரு வடிகட்டி தனியா வச்சிருக்கே அதுக்குன்னே அந்த வடிகட்டில வந்து பால நல்லா வடிகட்டிட்டுதா நா அடுப்புலயே வெப்பே நானு ஏனா அந்த ஆட புரா அதுல ஸ்டோராயிருக் அப்டிங்கும்போது நமக்கு பால் மட்டும்தா இருக்குனும் நமக்கு வடி கட்டிடம்னே அந்த ஆடைய வந்து நா வந்து ஸ்பூன்ல எடுத்து நம்ம எதோ ஒரு பாட்டல் ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பே நானு னே நான் எங்களுக்கு வந்து பசும்பால் பசும்பால் வாங்கறனால இந்த தயிர் வந்து எங்களுக்கு புடிக்க மாட்டிகிது தயிர் போட்டுலாமே மேல தண்ணி மாரி நிக்கிதுங்களா அது இங்க கிளைமேட் வேற இப்ப கொஞ்ச கூலிங்காக ஆயிருக் சிங்களா அப்டிங்க போது தயிர் போட்டாலு அதிக யாரு சாப்பட மாட்டிங்கிறோ அப்டிங்கறனால நாங்க கடையிலய வந்துட்டு எப்ப எமெர்ஜென்சி வேணுமோங்கறனால பாக்கெட் பால் தயிரு பாக்கெட் தயிர் வந்து ஒரு பத்து ரூபாங்கறனால அந்த தயிரே நாங்க வாங்கிறது சகோதரி நாங்க பால் வாங்குவே நான் முக்கால் லிட்ரு ஒரு லிட்ரு ஒரு நாளைக்கு வாங்குவே தம்பி இருக்கனால அது முக்காவாசி நாங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க டீ காஃபிக்குதா யூஸ் பண்ணுவோம் மத்தபடி இந்த மாரி இக்கெல்லா நாங்க யூஸ் பண்ணிக்க மாட்டம் நாங்